வணக்கோ வணக்கோங்க எப்டி இருக்கீங்க?
நல்லா இருக்கேன்ப்பா
ம்
எங்க ஊர்ல மழ நல்லா வந்து நின்டு மேல வந்து பாத்தா அவ்ளோ சூப்பரா இருக்கு இப்போ ஒரு மாரி சில் காத்து
நீங்க அதெல்லா அனுபவிக்கிறீங்க என்னால அதெல்லா அனுபவிக்கவே முடியாது
நேத்து முந்தா நேத்தெல்லா பயங்கர வேக்காடா இந்துச்சுப்பா இந்த டைம்ல வந்து நா மேல நி நின்டனா
அ ஆ ஆ
இன்னிக்கி ஒரு மாரி குளுருது
நல்லா இருக்குல்ல இந்த கிளைமேட்ட அனுபவிக்கவே இதம்மா
ஆமா உங்கூர்ல மழ இல்லீயா
மழ தாங்க ஆனா பாருங்க ஒக்கார முடில உள்ள அவ்ளோ அனலா இருக்கு
ஓ
பயங்கர அனலா இருக்கு இருக்குங்க தொறந்தா கொசு வருதுங்க
அய்யோ நீங்க அப்டி இருக்கறதுனாலதாங்க அந்த மாரி இருக்கு
ம்
ங்க அதாவது கொசு இல்லாம இருக்கனுன்னா ஆறு மணி வரைக்கு நீங்க கதவு தெறந்து வைங்க கரெக்ட்டா ஆறு மணிஆயிடுச்சின்னா அந்த கொசு அதுக்கு மேலதா வர்ற ஆரம்பிக்கு அப்ப நீங்க க்ளோஸ் பண்ணிடுங்க பகலுக்கு தெறந்தே வைங்க
அதுதாங்க பண்ணணு இனிமே ரொம்ப ஒரு மாரி அனல்லா இருக்குதுங்க உள்ளார வந்து இருக்கவே முடியலங்க
ம்
ரொம்ப ரொம்ப அனலா இருக்கு
குட் நைட் அது போட்டு விட்டுட்டா கூட ஒரு பத்து நிமிஷந்தாங்க அதுக்கப்ற நீங்க அந்த பத் நெறையா பேரு என்ன பண்ணுவாங்க குட் நைட் போட்டுட்டு கதவெல்லா தெறந்து விட்ருவாங்க அப்போ அது கொசு சாகாது
ம் ம்
ஆனா குட் நைட் போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷொ கதவ எல்லா சாத்தி வெச்சு பாருங்க
ம்
எல்லா கொசுவு ஒடனே செத்துரு அதுக்கப்பறோ நீங்க ஆஃப் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி விட்ருங்க உள்ள வராதுங்க
ஓ சேர் செரிங்க ட்ரை பண்ற கண்டிப்பா எனக்கு அது ஸ்மெல்லே புடிக்கறதுல்லிங்களா
ஆ
அதனால நான் அது போட்றதே இல்லங்க
எனக்கு அது ஒத்துக்கறது இல்லதா எனக்கு வீ சிங் இருக்கு இல்லயா அதனால அது போட்டாலே எனக்கு இன்னு வீசிங் அதிகமாகு
ம்
அதுக்காக தா நா ஈவினிங்ல அந்த கொசு வர்ற டைம் பாத்துட்டு கொஞ்ச நேரோ ஓப்பன் பண்ணி விட்டுட்டு
ம் ம்
கொசுவத்தி போட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க டோர் எல்லாம் அந்த பத்து நிமிஷந்தா அது போடுவ அதுக்குள்ள அந் இந்த உள்ள எல்லாமே செத்துரு
ம் ம்
அப்புறந்தா ஆன் பண்ணிட்டு கதவு தெறந்து விட்டுருவாங்க ஆஃப் பண்ணிட்டு
அதுதாங்க அதுதாங்க இனிமே நா குட் நைட்டே வாங்கலங்க ரொம்ப நாளா இங்க வந்ததுல இருந்து யூஸ் பண்ணவே இல்ல ஆ முன்னாடி இருந்து வீட்டுக்கிட்ட நல்ல காத் து மரோல்லா இருந்துதுங்க ஆ இங்கியு வெளிய போனா வருதுங்க இது உள்ளர கொஞ்ச வீடு பெருசு அப்டிங்கற துனால கதுவு க்ளோஸ் பண்ணிட்டோன்னா உள்ளார காத்து வர்லங்க அந்த பால்கனி கதுவு தொறந்தோன்னா ஆ நல்லா காத்து வருதுங்க ஆ அங்க போய் உக்காந்துக்கிட்டா கொஞ்ச நேர அப்டி இதுவா இருக்குங்க நல்லாருக்கு ம் அந்த ஈவினிங் டைம் போல நா கொ கொசு வருதுன்னு சொல்லிட்டு போறதுல்லங்க போகாது அதுனால இதுவாயிடுதுங்க
எனக்கு இந்த கொஸ் கொசுவாலதா அலர்ஜி அதிகமாகுது ஏன்னா ஒரு கொசு கெடச்சா நம்பளுக்கு தேம் ஆ ஒரு குண்டா கொப்பளம் மாரி வந்துட்டு அந்த எடத்துல கீறி திருப்பியும் புண்ணு மாரி ஆயிடுதுங்க அங்க
கண்டிப்பா கண்டிப்பா ஆகுங்க
இது ஃபஸ்ட் எல்லா அப்டி கெடையாது ஒரே தழும்பு இருக்காது இப்போ அந்த கொசுக்கடி எல்லாமு எனக்கு அலர்ஜி ஆயி
ம்
அங்கங்க ஒரு கூட்டி குட்டி தழும்பு மாரியே இருக்கு
அது நெறைய பேருக்கு அது ரொம்ப பெரிய அலர்ஜி எல்லா ஆவுதுங்க
ம் எனக்கு அது தெரியாதுங்க எனக்கு எந்த அலர்ஜியு இல்லன்னு நெனைச்சிட்டு தா நா இருந்த இப்போ இந்த மாரி ஆகுது
இல்லங்க ஒரு ஏஜ் ஆக ஆக சின்ன சின்ன விஷய கூட ஒரு அலர்ஜி ஆயிடுது போல இருக்குங்க நாங்க வேற ஒரு ஊர்ல இருந்தோன்னு சொன்ன இல்லீங்களா அங்க அங்க ஒரு த்தங்க வந்து ஆ எதையாது தொட்டா கூட அவுங்களுக்கு அலர்ஜி ஆயிடுங்க ஆ ஒர்த்தங்கப்பா பக்கத்துல இருப்பாங்க அவுங்களுக்கு எதையாது தொட்டா கூட அலர்ஜி ஆயிடுது தடிமண் தடிமணா தடிமண் தடிமணா ஆயிடுது
ஆமாங்க
அது ஒரு மாரி ஆயிடுதுங்க
அதோட எனக்கு ஒரு இப்பதா ஞாபகோ வருது இந்த வீட்ட சுத்தம் பண்றாங்க தெரியுமா நம்ப வீட்டுக் குள்ளயே நெறைய பூச்சிங்க இருக்கு நம்ப அதிகமாக சுத்தம் பண்ணாம வச்சிருந்தோன்னா இந்த எட்டுக்கால் பூச்சி மாதிரி நெறைய பூச்சி இருக்கு இந்த ஒரு பூச்சி வந்து ஒருத்தருக்கு எங்க ரிலேஷன்லதா
ம் ம்
ஒருத்தருக்கு வந்துட்டு முதுகுல வந்து கடிச்சிருக்குங்க
ஆ
அது என்ன ஆயிருக்கு அந்த பூச்சிக்கடி நம்ம ஒடம்புல இருக்குற ரத் த ஓட்டத்தையே கம்மி பண்ணிட்டு கல்லீரல் வரைக்கு போய் அஃபெக்ட் ஆயிருக்கு
அட்டோட ஆ
இவுங்களுக்கு ரீசன் தெரியல பின்னாடி பூச்சி ஏதோ ஒண்ணு கடிக்கிது கொசுன்ற மாரி இப்டி அடிச் சிட்டு விட்டுட்டாங்க அந்த எடத்துல எந்த தழும்புமே கெடையாது
ஆ ஆ
ரெட்டா இருக்கு முதுகுன்றதுனால அவுங்க சரியா பாக்கல
ஓ ஓ
அவுங்க என்ன பண்ணிருக்கறாங்க அதுக்கப்பறோ வாமிட் வந்து ரொம்ப ஃபீவர் அதிகமா வந்து ஆ அது ஒரு மாரி ரொம்ப ஒடம்பயே தூக்கி போட்டு சீரியஸான கண்டிஷன்ல போய் ஆஸ் பிடல்ல போய் அட்மிட் பண்ணா என்ன ரீசனுனே தெரியல இவுங்களுக்கு லோ பி பி லோவாயிட்டு
ம்
ஆ இன்னு ஒரு மணி நேரத்துக்கு மேலே உயிரோடு இருக்க மாட்டாங்க நீங்க எல்லா பாத்துருங்க சொந்தக்காரங்களுக்கு சொல்லிடுங்கன் சொல்லிட்டாங்க பெரிய ஹாஸ்பிடல்க்கே கூட்டிட்டு போனாங்கங்க ஜிஹச்ல இருந்து ரெண்டு மூணு ஹாஸ்பிட்டல் லோக்கல்ல பிரவேட் ஹாஸ்பிட்டல்ல போய் நீங்க பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க இதுக்கு காரணோ என்னன்னே தெரியல ஆ லோ பி பி ஆகுது
ம் ம்
ஆ சுகர் இருக்கலா இல்ல ஏதாவது காரணோ இருக்கலா நீங்க கூட்டிட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டு அங்க போய் பெரிய ஹாஸ்பிட்டல்ல இந்த மாரி சொல்லிட்டாங்க
ஆ ஆ
அப்பறோ ஃபுல் பாடி செக் பண்ணணு என்னென்ன டெஸ்டுன்னு எல்லா பிளட் டெஸ்ட்டு எடுக்கனுன்ட்டு ஒரு டூ லேக் ஆகுச்சிங்க அந்த டெஸ்ட்டுக்கு மட்டுமே அந்த ஒன் அவர்க்கு அப்பறங்க ரொம்ப சீரியஸா இருக்கு மாஸ்க் போட்டுட்டு இருக்காங்க ஆக்சிஜன் குடுத் துட்டு இருக்காங்க அந்த டைம்ல செக் பண்ணி பிளட் டெஸ்ட் குடுக்கும்போது இவுங்களுக்கு ஏதோ ஒரு பாய்சன் பூச்சி கடிச்சி பாய்சன் ஏறி இருக்கு
ஓ
அந்த பூச்சியால தா இந்த விஷயோ அப்டின் சொல்லி கண்டுபிடிச்சதுக்கு அப்பறந்தாங்க அவுங்களுக்கு அதுக்கான ட்ரீட்மெண்ட்ட குடுத்தாங்க அந்த லாஸ்ட்டு ஒன் ஆர்ங்கள
ஆ குடுத்துட்டாங்களா ஓகே ஆயிட்டாருங்களா ஆ
அது பரவாயில்லங்க அதுக்கப்பறோ அந்த ட்ரீட்மெண்ட் பாக்கர்தையே அது தா எனக்கு கிட்டதட்ட நாலு லட்ச ரூபா செவாச்சிங்க ஒரே ஒரு சின்ன பூச்சிக்கடி தா
அது தா அதுதாங்க ரொம்ப பெரிய அதெல்லா ஒரு விளைவுகள ஏற்படுத்
ஆமா நம்ம இந்த எட்டுக்கால் பூச்சி எல்லா கூட ஒண்ணு பண்ணாதுன்னு சொல்றோ
ஆ எனக்கு நா இருந்த வீட்டுக்கிட்டங்க அவுங்க வந்து மாட்டுக்கு தட்டு அறுத்துட்டு போவாங்கங்க அவுங்க நல்லா பெரிய வசதியானவங்க தா அவங்க வந்து மாட்டுக்கு தட் டு எடுத்து தலயில தூக்கிட்டு போயிருக்காங்க ஏதோ பூச்சி கடிச்சிருக்குங்க கழுத்துக்கிட்ட அவங்களு இதே தா அசால்டா விட்டுட்டாங்கங்க ஏதோ ஆ கொசு கடி க்கிற மாரி இருந்துது ஒரு ஃபீல் அப்டின் சொல்லிட்டு
ஆ
போய்ட்டாங்கங்க அவ அப்றமா அவங்களுக்கு இதே மாரி ஃபீவர் வந்து ஒரு பெரிய ஹாஸ் பிட்லு தாங்க போனாங்க அப்பறோ பிளட்டெஸ்லா எடுத்துங்க அவங்க வீட்ட‌ ட்டு வெளியே வராத மாரி ஆயிட்டாங்கங்க அவங்க செரியாய் வரதுக்கு அந்த பூச்சி என்னையு ஒரு ஒரு டைம் கழுத்துல கடிச்சிடிச்சுங்க சும்மா க்யா கீர தாங்க க்ளீன் பண்ணிட்ருந்தே ஏதோ கொசு கடிச்ச மாருந்தது இப்டி பண்ட்டங்க அதுக்கு எருக்கம் பால் வெக்க சொன்னாங்கன் வெச்சுட்டுங்க அது ஒரு அலர் ஜி ஆயிடிச்சிங்க ஆ அது ஒரு ரொம்ப பெரிய எக்ஸ் பீரியன்ஸுங்க எனக்கு அதுக்கப்றோ என்ன அது ஒரு மாரி இருந்தது உடம்பே ஷிபர் ஆகூ ஆனா பெருசா ஹாஸ்பிட்டலுக்கெல்லா போலங்க எனக் பெருசா கடிக்கல போல இருக்கு ஏதோ நா தப்பிச்சுன்னா என்னவோ தெரியலங்க
ஓ
அந்த அந்த எடத்துல அது ஒரு பெரிய எனக்கு ஒரு அனுபவமாச்சுங்க
அந்த ஒரு சின்ன பூச்சி தா ஒடம்புல இருக்ற மொத்த இம்யூனிட்டியவு எடுத்துருதா
ஆமாங்க ஆமாங்க அது நா அனு ம்
அத என்னால ஏத்துக்கவே முடியில இது இதானா விஷ்யோன்றது அப் பறந்து நா ஒரு சின்ன பூச்சி கடினால எல்லாரையு மொதல்ல போய் செக் பண்ணுங்க அப்டின் று ஒரு இத சொல்லிட்றங்க நானு
நமக்கு பயோ வந்துரு இல்லிங்ளா பயொ வந்துட்டு அது நம்ப ஒரு மாரி ஆயிடுவோ
ஆமா
அதனால அது ரொம்ப ஒரு மாரியா இருக்கூ
ஆமாங்க
ம் அலர்ஜின்றது அ இதுங்க தோசமாவு இருக்குங்க
ம்
ஆ ரைஸ் மதியான வெச்சங்க சாப்பாடு அப்டியே இருக்கு சாப்புட்ட கொட்ட கொழம்பு கொஞ்சொ இருக்குங்க ஆ ஏதாது தாளிச்சி அந்த சாப்பாடயே விட்டுர்லாமா அப்டிங்கிறே ஆ
ஓ
யே யோசிக்கிறாங்க ஏ பிள்ளைங்க என்ன பண்றதுன் ஒன்னூ ஆ சாப்பாடுனா அவுங்களுக் நைட்ல புடிக்காதுங்க அதுதா எங்க ஊர்லதா கொழம்பு கெடைக்குமே வாங்கிட்டு வந்து ஆ இது பண்ணிட்லாமான் யோச்சுக்கிட்டு அ இது பண்ணிட்டுருக்
நீங்க கொழம்பு வாங்கறதா இருந்தா என்ன கொழம்பு வாங்குவீங்க வெளிய
கறிக்கொழம்பு தாங்க கெடைக்கூ இப்போ போனா கறிக்கொழம் முப்பதுருவாய்க்கு வாங்கிட்டு வந்தோனா ஆ சரியாயிடுங்க எல்லாருக்கு தோச ஊத்தி சாப்ட்டுக்லா அததா சாப்டலான்ட்டு யோசிச்சுட்ருக்க
பரவால்லிங்க அப்ப ஒங்களுக்கு வேல ஈஸி இங்க வந்துட்டு அந்த மா ரினாங்க கறி கொழம்பு அது இதெல்லா அந்த அளவுக்கு குடுக்குறது இல்லிங்க ஆ
சேரிங்க நா கொ கொ
சொல்லுங்க
பீப் சவுண்டு கேக்குதுங்க என்னான் தெரில டூ டைம்ஸ் வந்துருச்சு ஓ அப்டிங்ளா
ஆமாங்க
நா அது ஏதோ பீப் சவுண்டுனு இந்த மாரி வர்றதுதா நா அந்த மாரி நெனைச்சுக்கிறே
அப்டி இல்லிங்க போன்ல வந்துட்டு மெசேஜ் வருது இல்லிங்ளா அத நம்ம பேச சும்போது அது ஒரு டிஸ்டரப் நம்ளுக்கு ஆகுது
கண்டிப்பா கண்டிப்பாங்க
ஆ அது சைலன்ட்ல போட்டாலு நம்ளுக்கு கால் வர்றதோ எதுமே
தெரிய மாட்டேங்குது ஆ ஆமாங்க அது ஒரு பெரிய மைனஸ்ஸு
ஆமாங்க நடுல என்னாப் பண்ணிறோ போன் ரிங் டோன்லேருந்து இந்த தூங்குற இந்த இப்போ இது சொல்லி தா எனக்கு ஞாபகொ வருது ரிங்டோன் வச்சுட்டு நம்ம நல்ல தூக்கத்துல
ம்
திடீர்னு அந்த ரிங்டோன் வரப்பமோது மன்சுல ஒரு பதட் தடமான ஒரு சூழ்நிலை வருது தெரியுமா
ஆமா பத்தறி அடிச்சு போய் எழுந்துரி போங்க
ஆ இந்த ரீசனுக்காக நா புல்லா சைலன்ட்ல போட்டு படுத்துருவங்க
அ இல்லங்க இப்போ எனக்கு வந்து ஏழு ஆ நாப்பதுக்கெல்லா நா ஏ பாப்பாவ வெளியே அனுப்பனுக
ஆ
அதனால கொ கொஞ்சம் ஆறு மணி போல அலாரம் வச்சா அந்த அலாரம் அடிக்கிற சவுண்ட் ஏதோ நைட் டைம்ல நமக்கு அவ்ளேவுக்கா தூக்க வராத மாரி இருக்குது கொஞ்சம் லேட்ட தா தூங்குற மாரி இருக்கு இல்லலைங்கா அப்பதா தூங்குற மாரியே இருக்கு
ஆ
அது உடனே எழுந்திரச்சடுற மாரி ஒரு ஃபீல் ஆகுதுங்க
ஓ
அது என்ன பண்றது எப்டி அத அவாய்டும் பண்ண முடியாது ஸ்கூலுக்கு சமைச்சு கொடுத்தே ஆகணும் இல்லங்களா
ஆமா ஆமா
ஆ அதனால என்ன பண்றதுன்னே ஒன்னு புரியலங்க ரொம்ப கஷ்டமா இருக்குங்க அந்த காலைல ஆ இல்லங்க இவ வந்து பஸ்ஸு விட்டுட்டா ஆ கூட்டிட்டு போய் ஏதாங்க விடணு இருபது நிமிஷம் ஆகும் வண்டியில போனா கூடங்க
ஓ கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு கிலோமீட்டருக்கு இருக்கு
ம் ஆமா ஆமாங்க டிராபிக் இருக்கு அந்த சமைத்தல் போனா
ஓ
ரொம்ப ஹவி ட்ராஃபிக் ஆயிடு அ அவங்க அப்பாக்கு கொண்டு போய் விட்டுட்டு வரதுக்கு இருக்காதுங்க ஆ அதனால கொஞ்சே யோசிக்கிற மாரி இருக்குங்க ம் அதனால எந்துசு டியூனு சமைச்சிட்ற மாரி இருக்குங்க சேரிங்க நா கொஞ்ச வேல இருக்கு பாத்துட்டு வந்து பண்றேங்க
சேரிங்க நன்றிங்க